அ தோழா
அ அ ஓகே
ம் சொல்லுங்க
அதங்க இங்க இங்கலா வந்து ஃபுல்லாக கலர் ட்ரெஸ்ல தா வப்பாங்க அங்க யூனிஃபார்ம்மா
ம் இங்க வந்து கன்னியாகு குமரிலா மோஸ்லி நீங்க எந்த காலேஜ் எந்த கன்னியாகுமரி வந்தாலே நீங்க காலேஜ்ஜஸ் பாத்தா யூனி ஃபாம்தா எந்த காலேஜ் போனாலு நீங்க யூனிஃபாம்தா பாக்க முடியு அ
ஸ்கூல்லோட என்ன டா டாக் அவுட் பஞ்சு போறதுக்கு
ம் இங்க வந்து ஃபுல்லா யூனிஃபாம் சரி ஆனா என்னா தெரியுமா ஒரு நல்லது தெரியல கன்னியாகுமரியில ஃபுல்லாவே இருக்கு எத்தன வர்ஷமா லைக் இத்தன இதுவரை எல்லா காலேஜ்லையுமே யூனிஃபாம் தா வருஷமா நடக்குற எல்லா காலேஜுக்கு ஆனா வந்து யூனிஃபாம் இருக்கது ஒரு நல்லது தானே இப்ப கலர் டிரெஸ்னா வந்து அதுக்கு எக்கு காலேஜுக்கு போனுனே போய் ட்ரெஸ் எடுக்கணு அடிக்கடி பொய்ட்டு இதுன்னா பிரச்சன இல்ல ரெண்டு செட்டு எடுத்தோமா மூணு வர்ஷத்துக்கு போட்டமா கிழிஞ்சா தூக்கி போட்டமா போய்ற வேண்டியதா
ம் இப்ப அதுதா எங்களுக்குல்லா என்னா கொற எங்ளுக்லா காலேஜிக்கு இப்டி மாசத்துக்கு எடுப்போ புது‌ ட்ரெஸ் அது ம் இப்ப கல்ச்சுரல்ஸ்லா உங்க காலேஜ்ல நல்லா இருக்குமா
ஆ கல்ச்சுரல்ஸ் வந்து எப்டி சொல்றது இங்க ஓணம் வெப்பாங்க
ம்
ஓணம் பங்க்ஷன் வரு பொங்கல் தீபாவளி தீபாவளிக்லா ரொம்ப பண்ண மாட்டாங்க அத வி ட்ருவாங்க பொங்கல்க்கு வப்பாங்க கிறிஸ்டின் கிறிஸ்மஸ் க்கு தென் வந்து டீச்சர்ஸ் டே அப்றோ வந்து ஒன் வீக் அந்த ஒன் வீக் வந்து ஒரு ஃபங் ஃபுல்லா கல்ச்சுரல்ஸ் தா நடக்கு காலேஜு டே டீச் டே தென் வந்து சம் டைம்ஸ் வந்து டி ஜே வந்து சும்மா போடுவாங்க காலேஜுகுள்ள வச்சு அது வேற ஒரு ஒன் வீக்கு சும்மா போய்ரு இந்த ஃபங்ஷன்லே போய்ரு
பார்றா
ஸோ அந்த டைம்ல மட்டு ஃபுல்லா கலர் ட்ரெஸ் இருக்கு அது வந்து காலேஜு டே க்கு கிராண்டா வர்னும் போல எங்ளுக் ஃபஸ் ட்டியர்ல நாங்க எங்களுக்கு எப்டி எப்டி வர்னு என்னென்னக்கி என்னென் டே க்கி எப்டி வர்னு எங்களுக் தெரியாது நாங்க ஃபஸ்ட் டே வந்து ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ்லா சேந்து குர்த்தி போட்லா சொல்லி ஆறு பேரு கொஞ்சோ கிராண்டான குர்த்தி போட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா குர்த்தி போட்டோ வச்சுக்லா
ம்
லாஸ்ட்டு நாங்க வந்து ஒரு டூ டேஸ் குல் லை எப்டி சொல்றதுக்கு வெஸ்ட்டு எந் காலேஜு டே அன்னக்கி எல்லாரு கிராண்டா வந்திருக்காங்க செம்ம கிராண்டா வந்திருக்காங்க எதோ கல்யாண வீட்டுக்கு போனா எப்டி இருப்பாங்க கிரா ஆ காலேஜு டே அன்னக்கி மெயின் டே அன்னக்கி எங்ளுக்கு தெரியாது இப்டிதா வர்னுன்னு எல்லா செம்ம கிராண்டா கல்யாண வீட்டுக்கு வர மாதி அங்க வந்து ஜொல்ஸ் போட்றாங்க எல்லா போட்டு வராங்க எங்க ஆறு பேரு அதுக் கப்றோ எங்க கிட்ட ஒரு ரெண்டு பொண்ணுங்க கேட்டாங்க என்ன ட்ரெஸ் போட்னுன் கேக்கம்போது நாங்களு அந்த பொண்ணுங்கள்ட்ட சும்மா வெஸ்டனா போட்டு வர்லான் சொல்லி அந்த பொண்ணுங்களு அந்த மாரி போட்டு வந்தாங்க லைக் நாங்க எட்டு பேரு மட்டு தனித்துவமா தெரியனு காலேஜுல
அவ்ளோ கே நாங்க அன்னக்கி எப்டி சொல்றதுக்கு ட்ரெஸு கரெக்டா போட்ல செருப்பு கரெக்டால்ல யாருக்கு எதோ டிஃப்ரெண்டான வந்துருக்கோ ஹோல் காலேஜு எங்கள பா க்க மாரி எங்களுக் வியர்டாருந்திச்சி ஏனா கிராண்டா வந்துருக்காங்க நாங்க மட்டு சிம்பிளா போய்ருக்கோ
சே நாங்களா ஃபீல் பண்ணோ என்னடா இப்டி ஆய்போச்சு செகண்ட் இயர்லா வந்து நல்லபடியா போட்ருபோலா உங்களுக்கு தெரியாது எங்க காலேஜே ஸ்கூல் டைப் தா கால்த பத்து மணிக் கென்ட்றானோனா ஈவ்னிங் த்ரீ ஃபார்டி ஃபை க்தா விடுவாங்க எடைலலா போக முடியாது ஆ டென் டூ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டா ஸ்கூல்ல பீரியட்ருக்குல்ல இந்த பீரியட் இந்த பீரியட்ன் சொல்லி தருவாங்ள டைம் டேபிள் டெய்லி ஃபை பீரியட்ஸ் நடக்கு கண்டிப்பா கம்பல்சரி நடக்கு ஒன்னார் வச்சி நடந்தே தீரு
இந்த கட்டெல்லா அடிக்க முடியாது
கட்டெல்லா அடிக்க முடியாது கரெக்டா இப்னு வந்தோன அட்டணன்ஸ் ம்‌ பிரேக் வந்து க ஒன்னார் தா
ஒன் அவர்
ஒன்னே ஒர் வெறு ஒன்னவர்தா லைக் ட்வெல்லோ ஒன் ஓ கிளாக் டூ ஒன் ஃபார்டி ஃபை தா ஒன்னார் கூட தர்ல ஃபார்டி ஃபை மினிட்ஸ் தா தராங்க
ம் அதுக்கு லன்ச் பிரேக்கா
லஞ்சு பிரேக் மட்டுந்தா எடைல வேறெந்த இது வந்து கெடையாது
எங்களுக்கு அதே மாரிதா எங்குளுக் நைன் தேட்டிடூ டூ டுவெண்ட்டி த்ரீ
ஓ
அதுல வந்து எங்களுக்கு லவன் தெர்த் டொல்லோ கிளாக்கு எங்களுக் லன்ச்சு பிரேக்கு
ஓகே
ஒன் ஓ கிளாக்குக் போவோ அதுலயு நாங்க கொஞ்ச நேரோ கட் அடிஸ்ட்டு அப்டி இப்டி போவோ அதுலே லேட்டாதா போவோ போய்ட்டு லெட்ரு எழ்த்திகுட்த்து ஹெச் ஓ டி கிட்ட
ம் நாங்க இதுவர இதுவரைக்கு அப்புல்லா பண்ணதுல்ல நாங்க வந்து கிளாஸ்ல கட்டடிசதே கட்னன்ஸ் சொல்லன்மா சோ மாட்டிப்போ அட்டனனு சொல்லம்போது அதுல்லாம் ஏன் ரோல்ல
அ பசங் ஏனா எங்ளுக் ஒரு பீரியட் ஃபுல்லா ஆப்சன்ட் எனக்கு சவன்டி ஃபை் பெர்சன்டேஜே இருக்காது அட்னன்ஸு மோஸ்ட்டா காலேஜிகே போக மாட்ட அதனாலே இப்போ இந்த வர்ஷோந்தா கரெக்ட்டா போனு
ம்
ஆரம்பத்துல நெறைய லீவ் எடுத்திர்ந்த இருவது நாலு
ஆ
அப்டி எட்த்துட்டாவே பெர்சன்டேஜே இல்லல
ஆ ஒரு செமஸ்டருக்கு டுவெண்ட்டி லீவா ஃபோட்டீன் சவன்டீன் லீவ்தா எடுக்க முடியு
ஓ நா வந் நா இருவது நாள் ஸ்டாடிங்லே எடுத்துருவனா அந்த செம் ஃபுல்லா போற மார்ருக்கு எனக்கு எனக்கு அந்த செம் ஃபுல்லா போற மார்ருக்கு எ இல்லினா மேமு பீச்ரு ஒன்னுமில்ல ஆனா எதுவு எக்ஸாம் அந்த மாரிலா வந்து எதூ ஃபெய்லு ஆனதுல்ல அதுனால எனக்கு சப்போட்டிவா இருக்கு மேம்லா இதெல்லா எங்ளுக்கு என்னன்னா சிக்ஸ்த்து ஆ சவன்டி ஃபைக்குள்ளனா எங்ளுக்கு ரீ அப்பியர் போட்ரு ரி அப்பியர்னா அடுத்த வர் அடுத்த செம்லதா எங்குலால எக்ஸாம் எழுத முடியு
ஆ இங்க எப்டி சொல்றதுக்கு எங்க காலு எங்ளுக்கு வந்து நான் வந்து ஸ்டூ எக் செக் ஃபஸ்ட் செமஸ்ட்ருல கரெட்டா டுவென்டி லீவ்தா எடுத்த எனக்கு நா அந்த டைம் லீவ பாத்து பாத்தா கரெட்டா டொண்டி லீவ் எடுத்து தீர்ணு அப்டின் சொல்லி எடுத்தோ வேணுன் சொல்லி எடுத்தோ செகெண் செமஸ்ட்ரு என்னாய்ட்டு எனக்கு ஒன் மந்த் ஒடம்பு சரியில்ல சோ ஒன் மந்த் போய்டுச்சு திரும்ப நெக்ஸ் த்து ஒரு மந்த் வந்து இந்த ஃபாஸ்டிங் டைம் வந்துச்சா சோ எனக்கு வந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டு எனக்கு காலேஜ் போ முடில ரொம்போ ஒடம்பு சரியில்லாம் ஆய்ட்டு அதுல டூ மந்த்ஸ் லீவு நா என்னடா எனக்கு அட்ணன்ஸே வராதுன் ஆமா அட்டன்ஸ் தரமாட்டாங்கன் நெனச் ரொம்பல்லா நெனைச்சே லாஸ்ட்டு பாத்தா எனக்கு இன்டர்னெல் மார்க் வராது இன்டர்னல் எக்ஸாமே எழுதல மூணு எக்ஸாம் எழுதலே ஆ
இன்டர்னல்ல உங்ளுக்கு நல்லா வருமா மார்க்கு
அது இன்டர்னல் வந்து எப்டி சொல்வாங்கனா இங்க வந்து கொஸ்ஸின் தந்துருவாங்க பெயா ஃபெயிலானா அத் அடுத்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா கூட அரி திரும்ப எக்ஸாம ரீ போடுவாங்க ரீ எக்ஸாம் ரீ எக்ஸாம் சொல்லி சொல்லி பாஸ் பண்ண வச்சிருவாங்க இன்டர்னல்ல நாலா மூண் எக்ஸ் ஸாமே எழுதல எதுமே கேழு சப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸாம்க்மே நான் எதுமே எழுதல
ம் ம்
எனக்கு இன்டர்னல் மார்க் வருது டொண்டி ஃபைக் வருல டொண்டிஃபைவ்கோ டொண்டி ப்ரெசென்ட் வரும்போது பாக்றே லவன் நைன் அப்பற வந்து எனக்கு போர்டல் கூட ஓப்பன் ஆயிடுச்சு ஃபீஸ் போர்டல் கூட ஓப்பன் ஆயிடுச்சு காலேஜ்ல அட்டன்ஸ்ல்லா போட்டு என்ன பாஸ் பண்ணி விட்டாங்க போல அவ்ள ஹாப்பி பின்னாடி என்னடா நம்மள இப்டி பண்ணிட்டாங்கயோ அப்டின்னு சொல்லி ஹாப்பிய சுத்திட்ருக்கே இப்போ ஃபஸ்ட் செமஸ் ல வந்து ஒரு அரியர் போட்ட லைக் அந்த லெசன் அரியரே விளாது யாருக்கு எனக்கு விழுந்துருச்சு நா நல்லா எழுதிய விழுந்துருச்சு சோ நா ரி வாலிவேஷன் போடும் போது எனக்கு எப்டி போடுன் தெர்ல சோ விட்டே
ம் அப்ளிக்கேட்டடா இல்லா அட்டான் மோச
அப்ளிகேட்டட்டு
எது
மனோண் மணி அப்ளிகேடாதா மனோன்மணியம்
மனோம் ம்
எம் எஸ் சி யூனிவர்சிட்டி சோ அதுல பாஸ் ஆகி இப்பந்தா அப்பாடா ஆல்
ம் இப்ப ஆல் கிளியரா
ஆல் க்ளியர் நோ அரியர்
ம் ம் இந்த அரியர்னாலே கொஞ்ச தலைவலியாதா இருக்கு
நாங்கெல்லா எக்ஸாம்க்கு படிக்கவே இல்ல தெரியுமா எ எட்டு எக் ஸாம்ல ஒரு எக்ஸாம் கூட நா படிக்கல சும்மா போனாமா அக்கௌண்ட்ஸ் கூட நா படிக்கல சும்மா போனாமா ஆ எழு துனமா வந்தோமா முப்பது பேப்பரா நாப்பது பேப்பரா வாங்க எழுதுவ சொல்லி எழுதிட்டு வந்துட்டே வந்து பாத்தா ஏ பிளஸ்சு பி பிளஸ்சு ஏ ஓ ஓலா வந்திருக்கு ஹாப்பி தா எனக்கு
ஆ
நம்பளுக்கு போதுமே இவ்ள வந்தது
ஆ ஆமா ஆமா இப்போ
ம்
இந்த ஒன் மினிட்‌ங்க
ஓகே ஓகே
ஹலோ கேக்தா
ஆ கேக்குது கேக்குது
ம் சொல்லுங் சொல்லுங் இங்க ஃப்ரண்டு வந் எனக்கு அரியரதவுலு எங்க வீட்ல அரியர்னு நா அரியர் ஒண்ணு இல்லாதனாலதா நா ஃபிரீய சுத்தின் இருக்கே
என்டு அப்டித்தா அரியர்னு சொன்ன என்ன கொண்ணு புடுவாங்க வீட்ல பயோ
அரியர் இல்லைனா நா எப்டிவேனா இருக்கலா இப்ப எனக் இன்னு இந்த செமஸ்டர் ரிசல்ட் வரவ இல்ல அதே பயமா இருக்கு அக்கௌண்ட்ஸ் தா வேற செரியா எழுதல
நா வற ஃப்ர்ஸ்ட் எனக்கு எப்டி சொல்ல ஃப்ர்ஸ்ட் செமஸ்ட்ல ஒரு அரியர் விழுந்துல்ல சொல்லல்ல அப்பறம் வீட்ல மாட்டிக்கிட்டே தெரிஞ்சு செக்கண்டு செமஸ் எனக்கு ரிசல்ட் வரும் மோது பயம் லைக் எனக்கு ரிசல்ட் வருதுனே தெரியாது டூ டேஸ் அன்னைக் இன்னைக்கு தா மேம் சொல்றாங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு நைட் டு இல்ல நாளைக்கு நைட்டு போல கண்டிப்பா ரிசல்ட்டு வந்துரும் அப்டின் சொன்னாங்க ஈவ்னிங் ஃபோன் எடுக்கிற குரூப்பு காலேஜ்ஜி குரூப் எங்க சிக்ஸ்டி த்ரீ பேர் மட்டும் இருக்கற மாரி ஒரு குரூப் உண்டு இன்னைக்கு ரிசல்ட்டு வந்துடுச்சா அப்டின் சொல்லிட்டு லிங்க் அனுப்பி விட்டாங்க எனக்கு பயோ அப்டி இங்க அப்டி எங்களோட காலேஜ் எங்கள ஆறு பேர் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் வந்து பாத்தா நா நம்ம ஆறு பேரும் பாஸ் ஆயிட்டோம் எல்லா பசங் எல்லா கிளியரா அப்டின் சொன்னொன்னே அப்பா அப்டின் சொல்லி நிம்மதியாச்சு
ம்
இல்ல எங்க வீட்ல கொன்னு இருப்பாங்க இந்த வட்டில்ல
ஆ ஓ இப்பப்ப இப்போ அரியர்ல்லா கிளியர் ஆய்ச்சா
ம் ஒண்ணுமே இல்ல எல்லாமே கிளியர் தா
இந்த செமஸ்டர் தா ரிசல்ட் வந்துச்சா எங்குளுக்கு எங்களுக்கு மட்டு எங்க இதா ரிஸ் சல்ட்டு இருக்கு எப்டின்னா எங்ளுக்கு ஆ டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் பிபோர்து உட்ருவாங்க அப்டே எங்குளுக்கு அடுத்த செம்முக்கு வந்து எக்ஸாம் எழுத விட்றோம்
ஓ அப்டி
எங்களுக்கு அதுதா ரொம்ப லேட்டா வரும் ரிசல்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி
ஓ எனக்கு மன்னோன் மணியம் யுனிவர்சிட்டி மன்னோ வேற யார் பேர்யோ வர்து அவருக்கு பேர்ல்லா கரெக்டா தெரியாது பட்டு என் எஸ் யுனிவர்சிட்டி அவ்ளோ தா
ம் ஆனா அரியர் அரிய யர் மட்டும் இருக் கூடாது அரியர் இருந்தாலு கொஞ்சம் தலவலியா இருக்கோ ஆனா
நா லா அரி அரியர் எக்ஸாம் அன்னைக்கி போறோம் போய் பாக் குற நா லா என் புக்கு கூட கொண்டு போல அரியர் எக்ஸாம்க்கு என்ன அன்னால் கா ஓகே ஓகே
ம்
ஓகே நா வந்து ஒன்னே கால் பண்ற
அ